அப்டி வாங்கிட்டா போவிங்க அப்ப அவன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லு அவன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லு அவனா இவ வேலயா இருக்க அவன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவே அவிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு எனக்கு வேல இருக்கா நா சொல்லிட முடியாது வை ஹலோ
ம் ம்
ஆ சொல்லுங்கண்ணி
ம் என்னாச்சு ஹலோ கேக்குதா ஹ ஏ க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ம் சொல்லு
நீங்கதா சொல்லணு
ம் அதா அந்த ஊர்ல ரொம்ப கேக்கறது
ஆமா ஏன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது ஆமா எந்துருச்சு வந்து வந்து பேச மாட்டாங்க இந்த பிரச்சனைனால எனக் தெரியு ஆ இஸோ என்ன சொல்லி வெச்சா என்ன ஏதுன் தெர்ல எங்கிட்ட பேச மாட்டாங்க அப்போ இது எனக் கால் வந்துச்சு இன்னைக் காலில அப்ப ஏன்ட்ட வந் சொன்னா அவுங்க அத்தா கால் பண்றாங்க என்ன திடீர்னு அப்டினு சொல்லிட்டு கால் பேசனே அப்பனா யாரு வினித் விஷ்வா கூட சேந்து எங்கிட்ட பேச மாட்டாங்க பாத்தாலு பேச மாட்டாங்க அதனா நாலா கண்டுகிறது கெடையாது அப்டே இது பண்ணிர்வே அவுங்களு நா எதுவுமே பண்ணல எதுக்காக அப்டி இருக்காங்கன் தெரியாது சொல்லி நா அப்டியே விட்ருவே இன்னைக் காலல ஃபோன் வந்துச்சு என்னனுன் கேக்கும் போதா இது கோயில் கிட்டருக்கு ருபா தர முடியுமான் ஏனா உண்மையாவே சொல்ல போன எனக்கு இவனுக்கு வேல நானூறுபா குடுத்தாச்சு வேலைக்கி அம்பதாயிருவா கெட்டியாச்சு அந்த அண்ணா வந்து அந்த அண்ணாக்கு இருவத்தி ஏழாந் தேதி டிக்கெட் போடுது அந்த அண்ணாக்கு டிக்கெட் போடல ஏனா அது ஆயில் ஃபீல்டுனால மெதுவாதா ஓபன் பண்ணுவானா அப்ப அந்த அண்ணாக்குதா நாங்க செரி முடியாதுன்னா ரிட்டன் தாங்க நாங்க வேற எதாவது ஏனா எல்லாமே ரெண்டு வருஷ வேல அந்த மாரி இருக்கு கான்ட்ரேக்ட் வேல அப்ப எங்க வீட்ல ரெண்டு வருஷத்துகெல்லா வேண்டா இப்போதைக்கு அவ்ளவு ரெண்டு வருஷ அங்கிருந்து அந்த மாரி அங்க இங்கயு அவ அங்கய இருக்கான்டா அந்த மாரி சொன்னாங்க
ம்
அதனால இங்குள்ள வேலைக்கு அந்தண்ண எப்டியாது நாங்க போய்ருவோ முடியாதுனா மொதலயே சொல்லிருப்பே நா எப்டியாது கூப்ட்டு போயிரு சொல்லிட்டு இது பண்ணாங்க நா அப்ப என்ன நெனச்சனா இவ வேலைக்கு போய்ட்டானா நா செல்லது வேண்டிருக்கே சேரி இதெல்லா பண்ணணு வேலைக்கு போயிட்டானா இதெல்லா பண்ணனு ஏனா இது வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வரது போல வேல ஆ அவ ஒர்க்கு இப்ப ஒரு மாச லீவ்ல பாதி சம்பளந் தருவா
ம்
அனால இது எப்டியாவது கெடச்சிடனு அப்போ உண்மைலே இப்போதைக்கு எதுமே இல்ல ஏன்னா இது கல்யாண கடன வேற அடைக்கணுமா
ஆமா
இப்போதிக்கி அந்த கட மட்டுந்தா அவுங்களுக் தெரிமா என்னனு தெர்ல அப்டின் சொன்னதுக்கு எ ஓ முடிஞ்சளவுக்கு தவண ஐம்பதாயரூவா குடுக்கவுமே ஐம்பதாயரூவாய்க்கு எங்க போவதுக்கு நா ஒன்னே எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணே எங்க அம்மா சொன்னாங்க இப்போதக்கி முடிஞ்சது பத்தோ பதினஞ்சோ சொன்னாலுமே இப்போ இல்லம்மா ஏனா இந்துக்கள் தாமரகொளோ கோயில் கட்றதுக்கே எ மாமியார் குடுப்பாங்க அங்கே புதுசா வேல நடக்குல அவுங்களுக்கு அந்த ஒரு நாளு குடுப்பாங்க ஒரே ஒரு நிம்ஷோ அண்ணே நா ஒரு போன் ஒரு போன் கால்ல இருக்கேனே நா அப்புறமா இது பண்ணே நா ஒகு லேட் ஆகு அந்த போன் கால் ஒரு டாஸ் பண்ணிட்டு இருக்கே அதுல இருக்கே அருனுக்கு கால் பண்ண சொல்லு அபி நம்ப ஃபோன் என்டதா இருக்கு ம் சொல்லுங்க
ம் சொல் ஆ கேக்குது
ஆனால அப்டி சொன்னே அப்ப சொன்னாங் க உங்ளால முடியாதா அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்னு முடிஞ்சா தாரே அப்றோ யார் அந்த முருகண்ணாச்சி
ஆ
அவரு பேசுனாரு என்கிட்ட
ஆ
ஆனா இல்ல நா வந்து முடிஞ்சளவுக்கு நா கேட்டு எ மாமியார் மாமனார்ட்ட கேட்டு சொல்றே அப்டின் சொல்லிட்டு நா வச்சுட்டி
இதெல்லா
அது எல்லாரு கல்யாணோ பண்ணி குடுத்தாங்க பிள்ளைங்க எல்லார்கிட்டயு கேக்குறோ நம்ம ஊருக்காக நீங்க தான
ஆனா மா இல்ல எல்லார்ட்டையு கேக்குறாங்க தா நம்ம ஊருக்காக செய்றோ தா ஃபஸ்ட்டு நம்ம ஊர்லந்து நம க்கென்ன செஞ்சாங்க இந்த கடவுள் என்ன செஞ்சாங்கன் தோணும்போது எங்களுக்கெல்லா ஒண்ணு எருப்பு வெறுப்பாதா வரு
எனக்கு அது இல்ல இந்த செலநேரோ நம்ம ஊர்ல வெளாட போனா வேற ஊர்லந்து வந்து வெளாட்ரோங்க அப்டின் சொல்லி சொல்வாங்க தெரிமா ஆ அந்த எனக்கு டக் குனு மைண்டுக்கு வந்துச்சு அப்ப இனி நா வந்தாலு என்ன அப்டிதான சொல்வாங்க
ம் இவளுக வேற ஊர்லந்து வந்து இங்கென்ன ளாட்டுவேண்டி இருக்கு அப்டின் சொல்லி பின்னாடிந்து பொறம்பாக்குல பேசிட்ருப்பாள்வ நம்ம கிட் டது இல்லவாங்கோள அதா இப்பல்லா தெரியாது பாத்துக்கோ யார் பேசுனானு கேப்பாங்க ஆனா அங்கதா அவியதா எல்லாத்தையு பேசி ப்பாவ அப்றோ யார் பேசுனா ஒன்க்கு யார் சொன்னா அப்டின் சொல்லிருவாங்க
ஆமா
பே அவிய சொல்றதெல்லா நமக்கு தெரியாமயா சேரி இத்தன வர்ஷமா சொல்லிட்ருக்காவ நாங்ளே இத்தன வர்ஷமா கேட்டுட்டு தாருக்கோ
சொல்றது யாருன் தா எனக்கு தெர்லக்கு உங்களுக்கு யாருனு தெரிஞ்சு கண்டுபுடிச்சிட்டீங்ளா
செரி உள்ளம்மா யார் சொல்லுவா நா செல்வி அக்காவே சொன்னாலு சொல்லுவாவ சொல்ல முடியாது அவிய இவியல்லா ஊருக்குள்ள வாக்கப்பட்டவையல அதனால அவியல்லா சொல்லத்தா செய்வாவ கார்த்திகா சொல்லுவா செல்வி அக்கா சொல்லு செல்வி அக்கா சொல்லாதா ஏனா இவியலா ஊருக்குள்ளே வாக்கபட்ருக்காவ அதனால சொல்வாவ
ஆமா
ம்க்ம்
கௌசல்யா மடின் சொல்ல மாட்டாவ நம்ம எல்லாத்தையு சொல்லுவாவ
கௌசல்யான்னா உருவாக்கப்பட்ருவா
ஆமா
ஆ சேரிதா உண்ம தா என்ன பண்றது
ம்
அதுக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு பைய இருந்துருக்கணு
ம் அதா நா ஏ என்ன சொல்லுவ பாத்தீன்னா முன்னாடி சொன்ன லவ் பண்ணும்போது இப்டில்லா சொல்வாங்க நா முன்னாடி சொல்லிருக்கே உங்கள நாமல்லா ஒரு கேங்குன் தெரியு அப்போ இப்பிட்லா சொல்லுவ அப்ப நீயே அங்க போனா உன்னயு அப்டி தாண்டி சொல்லுவாங்க அப்டி சொன்னா சொல்லம்போது பாத்துக்கலா ஏ எல்லாரு போய் சண்டைக் நிப்பீங்ளோ ஒன்னா அப்டின்ட்டு யார் சொல்றான்னு பாத்துக்கலா அப்டின்ட்டு
வந்தா பாத்துக்கலா பெரிய இவுளுக அ எத்தன வர்ஷமா சொல்லுராளுக அப்பறோ என்ன நம்ம விளாட்றதே உட்டோ
ம்
என்னவோ எங்களுக்கெல்லா தெரியில எங்கம்மா இருக்க வரைக்கு நாங் இங்க இருப்போ அப்படியே லை லைன்ல நீ லைன்ல பேசிட்டே இரு ஒரு கால் வருது என்ன சரியா நீ பேசிட்டே இரு
ஆ அப்பறோ சொல்லுங்க சாப்ட்டீங்ளா ம் எப்டி போகுது என்ன இன்னிக் சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா என்ன ஸ்பெஷல் வெச்சீங்க ஓகே ஓகே லைஃப்லா எப்டி போகுது ம் சேர் சேர் வேற எதாவ்து சொல்லுங்க இல்ல என்ட்ட கேளுங்க
ம் ஹலோ நா வந்துட்டே நா கால அட்டன் பண்ணும்போது உனக்கு கட்டாகுதா மீன்ஸ் அதாவ்த் நா பேசற்து எதாவ்து கேக்குதா
நோ
கேக்கவே இல்ல அப்டிதான
ம்
செரி ஆம் நீ பேசற்து எனக் கேட்டுட்டுதா இருந்ச்சி
அப்பிடியா
ஆமா
ம்
பைத்தியோ மாரி ஒரு புள்ள ஒலரிட்டே இருக்கு
நைட்டுக் வெக்கலியா
ம் என்னது
நைட்டுக் ஒன்னு வெக்கலியா
ஒன்னு எங்க வெக்கிறது இன்னு இப்பயேதா பரோட்டா வாங்குனாவளா அந்தல்ல எனக் மொத்தமா வாங்கீட் வந்துருங்கன் கேட்டே அதுக்குதா ஏ வா வசதி இருக்கல்லா எத்தனன்னோ வாங்கனு அப்டி சொல்ட்டு அவிய வீட்ல இன்னைக்கி இ நா சொன்னே அவிய என்ன அங்க வர போறதுக்கு மடியா இருக்குங்கா என்னம்மா உனக் புரியிதா இங்க நமக் இந்த தெச அது தெரியு கட இங்கதா இருக்குனு இப்ப தெரியு ஆனா அந்த கடை என்ன சொல்றது நமக் கு இந் தெசை யூஸ் பண்ண மாட் டவலா ஒரே ஒரு நாள் போலா இப்டியே சொல்லிக்கிறா அவ சேர் நம்ம வாங்கும்போது வ அதலெல்லா செய்றா அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடி வாங்க போறது எனக்கு தெரியாது எங்க மா வீட்ல சோறு பொங்கிருந்தாங்கலா எங்க அண்ணி வீட்டுக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு போல போல அவே எப்ப வீட்ல வந்து சாப்ட்டாங்க போல அப்ப அந்தெல்லா சாப் பாடு இல்ல செரி உனக்கு வாங்கிக்கனு சொல்லிட்டு எ மாமி எங்க மாமி இருக்காங்கல்லா
உங்க வீட்லதா உங்க மாமியார் இருக்காங்களா
இங்க இல்ல
வேற
அங்க அவங்களுக்கு ஆ ஆமா
ஆ உங்க வீட்லதா இருக்காங்களா
ஆமா
நீ அ அந்த உங்க மாமியார் அப்பற நீங்க ரெண்டு பேரு
ஆமா நாங்க இவ்ள வேற்தா
ம் உங்க அண்ணியு அங்க இக்கத மேரேஜ் பண்ணி குடுத்துருக்காங்களா
பக்கத்துல பக்கத்துல தா சண்டே சண்டே மட்டு வருவாங்க
ஒரே ஊர் தானோ
ஒரே ஊர் கெடையாது ஒருத் த்தவங்க புத்தளோ ஒருத்தவங்க நாடாங்குளம் நம்ம இந்த சூரம்பாட்லா பாக்க போவோல சூரம்பாட்லா ரெண்டாவது பக்கோ நாடங்குள தெரியுல உனக்கு
ஓ நம்ம மூணு பேரு அப்டி தானே ம் ம் ம் ஒரே ஒருத்தவங்கள மட்டு நா எதுலயோ பாத்துருக்கே
ம் இப்ப இல்லையே எப்பையா பாத்தப்பையா இருக்கு
ம்
அது அதா இப்டியே ரூபா கேட்டாங்ளா அப்ப நா ஆல்ரெடி சீட்டு எல்லா போட்டிருக்கே மத்த எல்லா சீட்டுமே அம்மங் கோயில்லதா பாத்துக்க அப்ப ரெண்டாச் சீட்டு மொத்தமா கோயிலுக்கு தானே போது ரெண்டாச் சீட்ட கால்குலேட் பண்ணும் போதே எனக்கு அந்த தொக வரதா செய்யு மூணு சீட்டு கிட்ட போட்ருக்கே அப்பற ஐம்பதினாய் ரூவா சீட்லே ரெண்டு சீட்டு போட்டுருக்கே சோ அப்போ நா சொன்னே அதெல்லா புடிச்சிட்டே ஆனா கிட்டத்தட் மாறி மாறி எல்லா புடிச்சாச்சு இப்ப அசுனி ரூவா குடுக்கா பாத் துக்கோ அஸ்னியு அரவிந்த் குமரனு சேந்து எங்க சித்தப்பா பேர்ல அவிய அவிய பிள்ளையில் மாரி எங்க சித்தப்பா அவிய அஸ்சினிய அவிய பிள்ள மாரி தானே இது பண்ணா அவ அதனால சித்தப்பா பேர்ல அவா வந்துட்டு ஒரு சீட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூவா சீட்டா அல்லது மூணு லட்ச ரூவா சீட் டு ஏதோ ஒண்ண புடிச்சு அப்டியே குடுக்கா ஓகேவா அந்த ஒரு ஐம்பதனாயிரூவா சி ரெண்டு லட்சத் சீட்டுதா இருக்கு அந்த ஐம்பத் ஒரு ஐம்பதனாயிரூவா சீட் டையு ஒரு ஒரு லட்சரூவா சீட் ஆ அப்டி சொல்லி சேந்து குமரனு அஸ்வினி சேந்து குடுக்காங்க பாத்துக்க அப்பற எ தம்பியு குடுக்கதா செய்றா அவனு அவனு ஒரு ஐம்பதாயிரூவா குடுக்கதா செய்றா இது நம்ம இனி நம்மளு எல்லா முடியுன்னா நம்மளு நம்மளால முடிஞ்சது குடுக்கத்தா செய்லா நா இப்பாரே ஒருக்கா கேளே இந்த சாமி சொட்ல்ல ஆடும் போதே விஷ்வா தா பாத்துக்க
ம்
அப்பா கிருஷாணிகெல்லா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வரு பாத்துக்கோ நா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிருவோ பாத்துக்கோ ஏனா ஆ உனா எனக்கு இவளுக்கு ரொம்ப ஒடம்பு சரியில்லாம ஹாஸ் பிட்டல போய் அட்மிட் ஆயிட்டே தா இருப்பே ஆம்
ஆ
இவன் வன்ட்டு எனக்கு நா பன் அம்மா அப்பா மனசுக்குள்ள ரெண்டாவது ஒரு கொ பிள்ளைக்கு வேண்டி இருந்தோ வச்சிக்கோ ங்க செரி இப்டி ஒரு நல்ல பிள்ள பி றக்கட்டும் ஒரு பைய பொறக்கட்டு அப்டியில்டு அப்ப இன கோ பக்கும்போ தெல்லா கோயில்லா வரம் கோயில்ல சாமி கும்பட வரணு வச்சிக்கோய எனக்கு இது சலங்கய எல்லா வாங்கிவை நான் உனக்கு தந்துருவன்டு சொல்லி சொன்னா செரின் சொல்லிட்டு ஆனா ஆமா ஆப்ப ஆனா நா முதல்ல வாங்கி விக்கல என்னதோ செரி இவரு கேக்குறா நம்ம இப்ப நம்ம முடியும் போது வாங்கிக்கிலான் நனச்சிட்டுருந்தோ அப்ரோ ஒரு நாள் ஆடி வரும்போது எங்க வீ கேட்டு நிக்கும் போது நீ நா கேட்டத வைக்கலலா அப்புற நீ வந்து ஏதாவது வந்தனா எனட்ட வந்து கேக்க கூடாதுனு பிள்ளைக்கு ஏதா ஆச்சினா என்ட கேக்க கூடாதுங்கிற மாரி எனக்கே ஒரு மாரி சொல்ட்டு போய்ட்டா எனக்கு உயிரே போய்ட்டு ச்சதன நடக்கயா செஞ்சிச்சி கெடையாது சேரி அந்தலா வா ஆனா இதெல்லா செய்ய தா செஞ்சிருக்கே கோயிலுக்கு சொடல சொலங்க முதற்கொண்டு எல்லாமே சுடைலக்கு என்னலா உண்டோ அதெல்லா வாங்கி வைக்க சொன்னனா அதெல்லா கடைல வாங்கி கொண்டு வச்ச தட்டு சுருள் மாதிரி அதெல்லா முன்னாடி ஒரு மூனு நாலு வருஷத்துக்கு முன்னாடின் நினைக்க பாத்துக்கோ இப்ப கிருஷ்னாணி பிறந்த அப்பறமோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சி
ம் அப்ரோ சரி ஆயிருச்சா
பேபி ஆயிட்டுனா நம்ம என்ன அதுக்கு பெறகு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போவ தா செஞ்சோ பிள்ளேளுக்கு
ஆமா எடைலே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லல்லா
ஆமா நான் ஒன்பது நாள் பத்து நாள் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆயிருவ
ஆ
என்னத்த சொல்றது
ம் ஹ எல்லா ஒன்னு அதுவு சொல்லுலா கடவுலுக்கு ஓவரா செய்றவங்களதா முதல்ல கடவுள்ளு
ஆமா அது எனக்கு அதனாலல்லா ரொம்ப அப்டியே ஒரு மாரி நா சக்தியல் பிரதேசம்லா வச்சி வீட்ல அந்த அவிய தேவி அக்காவா இருக்கட்டு அவிய மருமகள அழகா கோயிலு கூட்டிட்டு வந்து என்னல்லாம் பண்ணாங்க
ம் அவங்க போனாங்க அதுக்கு அப்புறம் வரவு செயிலியா அவங்க அது போனதுக்கு அப்ரோ
அந்த அக்கா பாரு அவிய எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வந்துரு நேசமாவே கடவுள் மேல என்னடா இப்டி எப்டிங்கிறமா
ஆமா அது எப்டி குழந்த போக்க அதுக்கப்புறலா எவ்ளோ பயோ எல்லாத்துக்கு நாம்மோ ஏ ஏதாவது பிள்ள பேக்க போனாலு
ச அது எவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு டாக்டர் அவங்க கூட இருக்கவங்க குழந்தைய அதாவது தங்கை தம்பி ஒய்ஃப் குழந் டாக்டர்லா
ஆமா
ஆ இங்க அப்ப அவ் இவ்ளோ கிரிட்டிக்கல் இதெல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனாலுமே பாத்தியா இப்ப பாரு அந்தப் பிள்ளா எப்டி இருந்தாலு ஒரு அம்மாவோட அரவணைப்பு இல்ல அப்பாவோட அரவணைப்பு இல்ல பாட்டி தாத்தா கிட்ட அப்டிதா வளரது பாவோ போல இங்கதா இவ்க வழக்கார்க்காங்க கொண்டு கொண்டு உட்றது என்ன பாக்கறது என்ன ஆமா அது வளந்த பயமில்ல நல்லா பாத்துக்கரான்ல்லா கெடையாது இது அவ வளந்த பையங்கறதனால கூட்டு போயிட்ட அவ இந்த பிள்ளைய அந்த அண்ணனுக்கு பிடிக்காதா
அப்டியா ஏனா இந்த ஸ்டோரி எல்லா போடுவாங்க அவுங்க எ ஐ டி ய ஃபாலோ பண்றாங்க அந்த பையனு அந்த பிள்ளைையு சேந்து ஸ்டோரி எல்லா போடுவாங்க
ஓ அது மேபி இப்ப கூட இருக்கிறனால இருக்கலா இந்த பைய்யே இந்த பிள்ளைய அந்த அண்ணனுக்கு பிடிக்காது இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு நீயே சொல்லு பிள்ளை என்ன பாவ பண்ணுச்சு நமக்கு எல்லாத்துக்கு பிள்ளை மேல கோவோ வருந்தா ஒரு எந்த நிம்ஷோ ஆனா இவ்ளவு நாள் ஆயிடுச்சல்ல நம்ம பிள்ளைய கொண்டு ஆ
அதுக்கே என்னன் தெரியாது
ஆ அதுக்கே அது அதுக்குதா உள்ளதுலே மர்கோ அந்த பிள்ளைகதா அம்மா இல்லாம வளர்றது எவ்ளோ பெரிய சோகோ
ஆ